வணக்கம் வணக் ஆ கேக்குது தோழி வணக்கம்
காங்க எப்டி இருக்கீங்க ஹலோ
கேக்குதா
கேக்குது கேக்குது இப்ப கேக்குது
சொல்லுங்க தோழி எப்டி இருக்கீங்க தோழி வீட்ல எல்லாரு நலமா
எல்லாரு நல்லாருக்காங்க அங்க எப்டி இருக்காங்க
ஹலோ கேக்குதா தோழி
ஆ இப்ப கேக்குது விட்டு விட்டு கேக்குது நீங்க பேசறது
அப்டியா தோழி நா நா வெளிலதான இருக்க தோழி ம் சொல்லுங்க தோழி உங்களுக்கு இப்போ இந்த மழ
ஹலோ
ஹலோ
ஆ சொல்லுங்க
கேக்குது கே கேட்டுச்சா உங்களுக்கு
இல்ல அது நீங்க சொன்னது எதுவு எனக்கு கேக்கல இப்பதா உங்களோட வாய்ஸ் எனக்கு கேக்குது
அதா தோழி இந்த செடி வளக்கறது இந்த கார்டனிங் பண்றது அதெல்லா உங்களுக்கு விருப்பமா தோழி
கண்டிப்பா விருப்போ இருக்கு டெய்லி நான் வந்து செடிக்கெல்லா தண்ணி ஊ த்துவேன் எங்க வீட்டு பக்கத்துல இருக்க செடில்லா நா பாரம்பரியமா நல்லா பாத்துக்குவ
அப்டியா தோழி எ எனக்கு வந்து அவ்ளோவா இன்ட்ரெஸ்ட் இல்ல தோழி எனக்கு நா அ கூட்டு குடும்போ அதுனால எனக்கு அந்த காலைலந்து எனக்கு ஏறு சாய்ந்தரோ வரைக்கு வேலைகளே செரியா இருக்கு எங்க வீ ட்ல எங்க மாமி பண்றாங்க எ எங்க மொ ட்ட மாடில ஃபுல்லா இருக்கு செடி எங்க மாமி வெ ச்ச அது அதுக்குன்னு டைம் ஒதுக்கி காலைல ஏழு மணிக்கே அவுங்க மேல மொட்ட மாடிக்கு போய் ஒன் அவர் ரெண்டு அவர் அங்கயே ஸ்பெண்ட் பண்ணி அவுங்க நல்லா அந்த செடிகள்கலெல்லா எல்லாமே சரி பாத்துட்டு தண்ணி ஊத்திட்டு எல்லாமே பண்ணிட்டு அ எடுத்து இது பண்ணுவாங்க தோழி எங்க வீட்ல வந்து என்ன சொல்றது முருங்கக்கீரை அம் இந்த க கற்றாழை, கற்பூரவள்ளி, துளசி ஆ செம்பருத்தி மல்லி, ஜூவி அந்த மாரி சின்ன சின்ன அ எல்லாமே செடிகள் வந்து எங்க மாமி அ தொட்டில வெச்சிருக்காங்க தோழி நம்ம வந்து யான் எப்பவு வந்து இந்த முருக கீர வந்து எங்க மொட்ட மாடில வளர்ற முருங்ககீர
ஹலோ நீங்க பேசறது கேக்கல ஹலோ ஹலோ